தோழா நல்லா இருக் கே தோழா நீங்க எப்படி தோழா இருக்கு
நல்லாரு நல்லா இருக்கேன்
சொல்லுங்க
சாப்ட்டீங்களா
சாப்டல தோலா இப்பதான் தோசைக்கல்ல வச்ச லாண்டு போனேன் பசிக்குதுன்னு ம் சரினு தோலா கால் பண்ணாங்கனுஆப் பண்ட்டு வன்டேன்
ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்காக வந்ததுக்கு
தோழா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா ஒரே நிமிச்சிரு தோலா உங்களுக்கு மீன் குழம்பு செய்ய தெரியுமா தோலா அதாவது நான் எப்படி சொல்றேன்னா இந்த அ அ வீடியோஸ்லலா காட்டுவாங் ஒரு முழு மீன ஃப்ரெஷ்ஷா அப்டியே எடுத்து அப்படியே முழு மீன ஃபுல்லா ஃப்ரை பண்ணுவாங்கல்ல
இல்ல இல்லல இல்லைங்க எனக்கு அந்த மாரி தெரியாது இருந்தாலு இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போன டாபிக் பத்தி பேசுவோங்ளா
கோயிலா
கோயில் டாபிக் பத்தி பேசுவோமா ஓகே ஓகே ஓகே உங்களுக் கு ஐயர் மல தெரியுமா குளித்தல தெரியுமா
தெரியுங் தோழா கேள்வி
குளித்தலைல தைப்பூசத்தன்னிக்கு எட்டூறு சிவஸ்தல வருங்க அந்த எட்டூறு சிவஸ்தலம் மு ஒரே நேர்கோட்ல இருக்கு அன்னைக்கு சூரிய குடும்பத் ந்த ஓ அனைத்து கோள்களும் ஒரே நேர்கோட்ல இருக்கு
அப்டிங்களா தோழா ஓகே
ஆமாங்க
ம் சொல்லுங்க தோழா
தெரில
இல்ல தோழா எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனா நான் பாத்ததில்ல
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட பலன் இருக்கு அந்த கோயில்ல எ ஆ எங்க ஊரு அங்கதுங்க குளிித்தல குளித் ஐயர் மலர்ல இருந்து ஒரு சாமி வரும் திருங்கிகோய் மலைன்னனு ஒரு பக்கத்துல ஒரு சாமி இருக்கு திருங்கியோ மலைன்னு அங்க இருந்து சாமி வரும்
ஓ அது ஒரு மலையா தோழா
விட்டு உன்னும் சொல்ட்டுங்களா
சொல்லுங்க தோழா அது என்ன அது எங்க இருக்கு அந்த மல
திரிவிங்கோய் மலைங்கிறது வந்துட்டு நம்ம முசிறி போறோங்கள முசிறி தாண்டி தொட்டியம் கேள்விப்பட்ருக்கிங்களா
ஆ கேள்விப்பட்டிருக்கீங்க தோழா தொட்டியம் கேள்விப்பட்டிருக்கேன்
இருக்கும் அந்த மலை
ஓ சேரி சேரி சேரி சேரி
தமிழ்நாட்லேயே இந்தியா இந் இந்தியாவாலேயே
சொல்லுங்க தோலா
எங்கேயுமே மரகதத்துல இங்கே கிடையவே கிடையாது அம்பாலு அம்பாளுக்கு மரகதத்தில் மரகத கல்லில் சில கிடையாது மரகத கல்லல்ல லிங்கம் கிடையாது ஆனா ஆமா இந்தியாவிலே சிவனுக்கு மரக லிங்கத்தில் லிங்க இருக்க ஒரே கோயில் திருங்கோய் மலை அம்பால அப்படியே மரகத த்திலேயே செஞ்சு வச்சிருக்க ஒரே கோயில் திருங்கோய மலை
சூப்பர் தோழா நீங்க போயிருக்கீங்கலா தோழா அங்க
கோயிலுக்குப் போகும் போது நம்ம வந்துட்டு ஃபுல்லா நம்மப் செக்கப் பண்ணிதான் அனுப்புவாங்க மேல திங்ஸ் எதுவும் கொண்டு போக கூடாது புல் பொட்டேஷன்னு என்ன அவ்வளவு அசால்ட்டு சொல்லுரிங்க மரகத கல்லு ஒரு ஒரு சின்னோண்டு கல்லோட வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா
தெரியாதுங்க தோழா நான் கேள்விப்பட்டிருக்கேன்
போவோம் கோடி கணக்கில அது விலை மதிப்ப பற்ற கள் அது
நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு போம்போது இந்த அது என்ன ஒரு ஊர் பேரு நல்ல பேரு அது யோ அது சூப்பர் பேர் தோழா அங்க நாங்க கூட மரகதத்தா மரகதத்தால ஆன நாங்க பாத்துருக்கோ அந்த ஊர் பேரு நல்ல பேரு
சத்துக்கு ஒரு டைம் மட்டு தா அந்த காட்சி தருவாரு ஆமா வருஷத்துக்கு ஒரு டைம் தா அது சந்தனம் தடவிரு ப்பாங்க சந்தனங்கறது தடவிட்டாங்கனா அடுத்த வருஷம் தா எடுப்பாங்க அது வந்துட்டு அவ்ளோ சீக்கிர இது பண்ண மாட்டாங்க
சேர் சேர் கர அது பேர் நல்ல பேரு தோழா அந்த மாரி நாங்க இப்ப போனப்போ பாத்தோ ஆனா ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்க உள்ள போம்போது செரி எதோ ஒரு சிவன் கோயில் அப்டினு நெனச்சு தா போனே ஆக்ச்சுவலா எங்க அம் அம்மா வீட்ல வந்து அந்த வெரதம் இருப்பாங்க. மார்கழி மாசோ இல்ல எங்க அம்மா வந்து ரொம்ப எப்டி சொல்றதுனா அந்த வெரத நாள் வந்துச்சுனாவே அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வீடுலா சுத்தம் பண்ணி எல்லாமே பண்ணிருவாங்க அந்த வெர தா எங்க அம்மா வந்து அடயெல்லா செய்வாங்க ஆ திருவாதர திருவாதரை ஆ அதுக்கு தா அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் அப்டின்னு சொல்ட்டு ஆக்சுவலா நா போம்போது எனக்கு தெரியாது இது தா அந்த கோயிலுனு ஆ என் வீட்டுக்காரோட போம்போது தா நா பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு அங்க நா ஒரு தடவ மரகத ஆ அந்த சந்தனோ பூசுனத வந்து நா பாத்துருக்கே ஆனா நீங்க அம்பாள் நா அப்டி பாத்தது இல்ல நீங்க சொல்றத பாத்தா எனக்கு ஆச்சிரியமா இருக்கு
அந்த சாமி பேரு வந்து ம மரகதாம்பாள் உடுனரே மரகதட்சிலீஸ்வரர் சாமி பேரு அந்த சிவன் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் மேன் அதாவது கல்லணய கல்லணைக்கு கல்லு கொண்டு போன கல்லு கொண்டு போயி ஒரு மலைய ஒடச்சு ஒண்ணு இல்லாம ஆக்குன ஒரே மல திரிங்கோய் மலை மட்டும் தான் இன்னைக்கு கல்ல நா வந்து சொல்லுங்க
சொல்லுங்க
அந்த கல்லண கட்னாங்க பத்தி
ஆமா தோழா
கல்லணைய கட்டுனது பூரா இந்த திரிவிங்கோய் மலைதான் ஆமா அந்த பாறயெல்லா ஒட சே என்ன காரணோன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு சொல்றாங்கள சயின்டி இந்த கல்லணைல இந்த கல்லுல இந்த கல்லணய வந் இதுல ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ ஒன்னு இருக்குன்னு அது கடையாது ஆனா அப்டி கிடையாது ஆனா திரிங்கோய் மலையில போயி ஒரு கல்ல எடுத்து ஒரு கல்ல வச்சு ஒட்டுனீங்கனா தண்ணிய ஊத் னிங்கனா அந்த‌ கல்லு வந்து
அய்யோ
புரியுதுங்களா அது ரெண்டா புடிச்சுக்கும். நீங்க கீழ உருட்டி வுடலா அந்தக் கல்ல ஆமா அது தா காரணொ இதுல ஒ எல்லா சொல்லுவாங்க ஒரு விதமான பசையப்ப ம மண்ணுல கரையாத பசைய வந்து அப் கல்லணைய கட்டுனார் கரிகால சோழம்பாங்க அந்த காலத்தேலயே பாருங்க எவ்வளோச் சயின்டிஸ்ட்டு மூலனு
உண்மையிலே அ பிரம்மிக்க வைக்குது
பிரம்மிக்க வை குதுங்கள இன்னமு போயி அந்த மலையில இருக்க கல் எடுத் து ஒரு கல்லெடுத் து ஒரு கல்ல ஒட்டி தண்ணிய ஊத்தி இப்டி திருப்புனீங்கன்னா அந்தக் கல்லு வந்து கீழ உழுகாது அதோட ஒட்
வேற வைக்கலா ஆமால தோழா அது கழணில ஃபுல்லா தண்ணியா தானே இருக்கு அப்போ ஒன்னோட ஒன்னு பிரியதுக்கான வாய்ப்புகளே இல்லல அ
தெரியுதுங்களா இப்ப தெரியுதுங்களா எப்டி அவ கல்லணையக் கட்னானு இல்லன்னா வினாடிக்கி இல்லல்ல வினாடி கி ரெண்டு லட்சோ கன அடி தண்ணி பாஸ் ஆகுற எடத்துல அவ்ளோ பெரிய இது எப்டி வந்துச்சுன்னு தெரியுதுங்க்ளா
இப்ப எனக்கு புரியலைங்க தோழா இப்ப ஒ ரு ஒரு கல்லோட ஒரு கல்ல ஒட்னா ஒட்டிக்குன்னு சொல்றீங்க தண்ணி ஊத்துனா சரிங்களா அப் ப த அ கல்லணைய வந்து தண்ணி இருந்துகுட்டே இருக்கு அப்ப அந்த கல்ல ஒட்டி வச்சோம்னா தண்ணிப் பட பட அந்த கல் இருக்கம்தா குடுக்குமே தவிர வெலகாது இல்லையா உங்களுக்கு
து வெளகாது
ஓ எப்டி யோச்சிருக்காங்க பாருங்க தோழா
இன்ன வரைக்கு வேல்ட்டுலே தெரியாது
ஆ ஒ
யாருக்குமே தெரியா கேட்டா வந்துட்டு ஒரு வி ஒரு விதமான களிமண்ண பூசி மண் மண்ணுக்கு தண்ணிக்குள்ள எறக் கிட்டாரும்பாங்க அப்பல்லா கெடையவே கெடையாது அந் மலைய ஒடச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட் டா ஒண்ணுக்கு ஒண்ணு தண்ணில உருள ஒவ்வொரு பாறையு ஒன்னுக்கு ஒண்ணு ஒ ட்ட அப்படியே உருண்டு உருண்டு உருண் டு உருண்டு வந்ததுதா எல்லா உருண்டு எந்த எடத்துல அவ ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு பாருங்க அப்டின்னா அது கரெக்ட் டா வந்து அங்க வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு புரியுதுங்ளா அந்த எடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அதுதா அந்த காலத்து ஆதி தமிழனோடு மூலங்குறது இப்ப நம்ம போறோ ஒரு எடத்துல போனோனே வந்துட்டு ஒரு எடத்துல போனோனே வீடு கட்றவ்ங்க ப்புல்லாங் கடையாது அன்னக்கி பாருங்க வினாடிக்கு ரெண்டு லட் கண அடி பாயிற தண்ணி எடத்துல எப்புடி அவ அந்த எடத் துல மட்டு போய் அண கட்ட முடியுங்ளா மண்ண கூறு அதுல்லா கடையவே கடையாது அங்க காவிரில ஒடச்சு போட்ருக்கா பாறய ஏனா இதா தண்ணிய உ ஒன்னுக் ஒன்னு ஒட்டி தண்ணிய ஊத்துனா புடிச்சுக்குதே அது அங்க இருந்து துரு உருட்னவந்தா இதல்லா போய் எங் து ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு பாத்தா கரெக்ட்டா அந்த எடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு அந்த எடத்துலயே போட்ரா அனைய போட்ட ஒரு எடத்துல வந்து வினாடிக்கு பத்து லட்ச கன அடி பதினைஞ்சு லட்ச கன அடி பாயுற தண்ணி வந்து போற எடத்துல வந்துட்டு நம்ப்ளால வந்துட்டு அவ்ளோ சீக்கிர வனக்கட் ட முடியாது
வேறலெவல் தோழா உண்மயிலே நீங்க சி ஆக்சுலா எனக்கு தே த நாங்க படிச்சிருக்கே பட் ஆனா இந்த மலய கொடஞ்சசி இதல்லா அப்டி பண்ணிருப்பாங்கன்னு என்னால இப்ப நீங்க
ஒன்னு யூட்யூப்ல
ஓ
கல்லணைய க கட்டுவதற்கு கரிகால சோழன் எந்த மலையிலிருந்து பாறை எடுத் வெட்டினான் அப்புன்னு போட்டு பாருங்க அழகா சொல்லுவாங்கே அத
அப்டிங்கள தோழா
அந்த மலை வந்துட்டு அந்த மல வந்துட்டு சொல்ற கேளுங்க அந்த மல வந்துட்டு பாதிக் காவேரி ஆறு வரைக்கு இருந்திருக்கு
ஐயயோ
பாத் பாதி காவேரி ஆத் அந்த எடத்துல மட்டு தா காவேரி குறுகலா இருந்திருக்கு அதனால என்னாயிருக்கு விவசாய நெலம்லா பூந்து அடிச்
அச்சோ
அதனாலதா என்ன பண்ணிட்டா செரி இத வந்துட்டு இப்டியேவுடக்கூடாது அப்புடின் தா என்ன பண்றதுன்னா யோசனைல நிக்க போதுதா ஒரு அணக்கட்டுவோமே அப் இன்னுன் கரிய நெறையா எடத் ல கட்டிருக்கா எந்த எடத்துலயு வந்துட்டு கரிகாலன் இங்க கட்டுன எடத்துல வந்துட்டு எந்த எடத்துலயு அவ கட்னது வந்து செயல்படல எல்லா தண்ணில அத்துக்கிட்டு போயிருக்கு கடைசில தா இந்த கரூரார் சித்தார்ன்னு சித்தர்ன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா
ஆமாமா சொல்லுங்க கேள்விப்பட்டுருக்கே
ழி காமிச்சிருக்காரு
ஓ
இந்த மலைய ஒட இந்த மலைய ஒடச்சு இப்டி உரு க்கு அந்த அவுரு தா சொல்லிருக்காரு இந்த மலைய ஒடச்சு தண்ணிக்குள்ள போட்டின்னா பல்லு காட் கல்லோட கல்லா ஒன்னா ஒட்டிக்கு ஒனக்கு வந்துட்டு பெரும சேர்க்கு அப்புட்ன்னு சொல்லுவாங்
உண்மையிலே சித்தர்ங்கல்லா வெரி வெரி கிரேட் உண்மையிலே நம்ம சயின்டிஸ்ட் அப்டி இப்டி என்னென்னமோ இப்பதா அந்த கண்டுப்புடிக்கிறாங்க அப்டி இப்டின்னு என்னென்னமோ சொல்றாங்க பட் ஆனா அந்த காலத்துலே அந்த அந்த நம்மளோட ஆன்மீகத்தோடே உண்மைலியே சேத்து ஆமா குடுத்துட்டாங்க அதெல்லா பெரிய விஷ்ய தோழா
உண்மதா உண்மதா உண்மதாங்க இன்னைக்கி இன்னைக்கி வந்துட்டு அந்த கல்லண வந்துட்டு இவ்ளோ தூரோ நிக்கிதுன்னா சாதாரண விஷியமா அன்னைக்கு பாத்தீங்களா எவளோ மூள பாருங்க
அத சொல்லுங்க தோழா
ம் நம்பளால முடியுமா
அச்சச்சோ அத பராமரிக்க அத பேணி பாதுகாக்கவே இப்ப இருக்க கவுவர்மெண்ட் இவுங்களால முடியிலியே தோழா அதுதா பெரிய விஷியமா இருக்கு தோழா நம்மளோட கால அவகாசோ முடிஞ்சிருச்சி தோழா நம்ம இன்னொரு கால்ல பேசலா தோழா நன்றி நன்றி நன்றி ஓகே தோழா